ஆ
ஆ
ம்
என்ன பண்றவா தெரியல உனக்குதா டவர் கடைகல
ஒனக்கா
உனக்கு
எனக்கேன டவர் கெடிக்கல நாளா மொட்ட மாடலண்ண பக்காவாளி நானு பேசினந்தாங்கே நானு பேசின்தா இருக்கே இங்கிருந்தே நீ காசுல்லா குடுக்க மாட்டே அப்டின்னு நானு அங்க வந்து பேசிருதான்ந்தே
நானு அவளுந்தா அலோ அலோனு சொல்லிருந்தேங்க அப்பறமா கரெட் ஆயிச்சு
சரிப்பனா வறியா இல்லையா இப்போ பிரியாணி பிரியாணி வேற பிரியாணி வேர வீட்ல
ஜாலிதா இன்னைக்கு புல்லா பிரியாணி தா
நா வேற பாறே ஊசி போட்டு வன்ட்டு சாப் பிரியாணி வேற சாப்ட்டே
என்ன என்ன ஊசி போட்டுட்டாங்களா அப்படி ந நர்சா எப்டி
ம் அக்ஷய இல்த சாரி
சா இ என்னடா நீ சாட்ல ஊசி போட்னா டா ஆனா சிசு பாப்போ போடணு அப்டியே பேச்சு போடணு த நீ தா நம்ம பேச்சு கூடிய
நர்ஸங்சுங்க தா ஆனா சார் தா ஊசி போட்ற எடத்துல இருந்தாரு
சொல்லு சார் நீங்கலா ஊசி போட்டா எப்டி சார் உள்ள ஏறங்கும் சொல்ட்டு
வேல நெறைய வேல இருந்தலா சொரன்னு போட்டுன்னு வண்ட்ட
ஊசிலா போ இது பண்ண மாட்டியா போட மாட்டியா சரன்னு போட்டு வந்துனேயிருப்பியா
அதுக்கெல்லா பயப்பட மாட்டே அதுெல்லா பயப்பற ஆள் இல்லடா நானு
மாத்தர மாத்தர எதனா சாப்ருவியா
மாத்தரைக்கெல்லா எவனா பயப்படுவாங்களாப்பாடா டே
இல்ல சில பேர் என்னா தெரிமா பண்ணுவாய்ங்க ஆ மாத்தர சாப்டுவாங்க முழங்கிவாங்க ஆனா ஊசி போட பயப்படுவாங்க சில பேர் வந்து ஊசி போட்ருவாங்க ஆனா மாத்தர முழுங்க முடியாம பயப்படுவாங்க
ஏ ஃபிரெண்ட்ஸ்சே ரெண்டு மூணு பேர் இருக்காய்ங்க என்பா
மாத்தர முழுங்க முடியாம பயப்படுவாங்களா
சில பேர் அப்படிதாண்டா இருக்காய்ங்க மாத்தரலா எனக்கு வேணவேவேணா ஊசிவேணா போட்டுக்கோங்க அப்டின்றுவாங்க அது ஒரு மாரி கசக்கு
என்னைக்காப்ப நீங்கவே தெரியாது மாத்திரி
முழுங்கவே தெரியாதா
ஆஹ் தண்ணில்லா குடிப்பே இங்க வாயிலேதா நிக்கு அந்த மாத்தர உள்ளயே போகு முயிங்கே மாட்டே
இப்போவா இல்ல அப் சின்ன வயசுலயா.
அப்போ இப்பல்லா. இப்பல்லா அந்த ட்ரிக்கே கண்டுபுட்ச்சிட்ட
என்ன ட்ரிக்கு
என்னா ட்ரிக்குன்னா அப்டியே தண்ணி ஊத்தி அப்டியே மாத்தர போட்டா. வாய கொப்புளுச்சு மீங்க வேண்டிதா
ம்.
ம் யார் ஃபோன் பண்றது
எப்பவு எங்கள் ஹாஸ்பிட்டல் தா போவியா
இல்ல இந்த ஒரு விஷ்யத்து
இன்னு போன ம்
யார்ரா ஃபோன் பண்றது
தெர்லடா.
தெர்லியா. ராங் நம்பரா
இந்தா வர்ற எங்க வீட்ல கீழந்து ஃபோன் பண்றாங்கனு நெனைக்கிறே கட் பண்ணி வுட்ட
ராங் நம்பரா ராங் நம்பர்களா.
தெர்ல. ஏஹ ஆ. ம்
நான்லா ஃபிரீ ஃபயர் டெலிட் பண்ட்டியா.
ஆ அது.
ஃபிரி ஃபயர் ஃபிரி ஃபயர் டெலிட் பண்ட்டியானு கேட்ட
ஆ ஆ பண்ட்டனே வீட்டுக்கு வந்தோனே ஈட் பண்ட்ட ஏய் நம்ப அப்புடி வீட்ல ஒக்காந்தா சும்மா இருந்துச்சுனா அது விளாடுனுன்னு தோனு விளாட்னுனு தோணுச்சுனா அப்ப உள்ள போய் எதாது காசு கீசு எதா போட்ருவ நானு பட்டுனு ஆஃபர் கீஃபர் எதா வரு
ஓஹோ
அதெல்லா வீட்ல இருந்த அதுக்குள்ளயே போயிட்னா எங்ளுக்கு சும்மாவே வெறுப்பாவு அதுல போய் தோத்துட்னு வை சும்மாட்ட வெறுப்பாய்கிட்ருக்கு வந்த வீட்டுக்கு வந்த பக்காவா டி வில ஆன் பண்ணி டி வியில கேம் விளயாட்னு இருந்த
டி வில்லியா
ம் காலா காலா டூட்டி தா வெளாண்ட்னு இருந்த
டி வில்யா
ஆமா
டி வில கேம் டி வில எப்ட்றா கேம் விளாட்றது
காலா டூட்டிடா பிளே ஸ்டேஷன்ல கேம் விளான்ட்னு இருந்தண்டா
ஓ பிளே ஸ்டேஷன் இருந்தாதா டி வில விளாட முடிமா
ஆமா
ஓ எவ்ளோ இருக்கு அந்த பிளே ஸ்டேஷனு
என்ன பிளஸ் இன் திரி வந்து ஒரு பத்தாயிர ரூபா இருக்கு பிளே ஸ்டேஷன் ஃபோர் வந்து ஒரு ஏ முப் இருவத்தஞ்சாயிர ரூபா இருக்கு பிளே ஸ்டேஷன் ஃபைவ் வந்து அறுவதாயிர ரூபா
என்னாடா இவ்ளோ சொல்ற
ஆமா அதுக்கேத்த மாரி ஒவ்வொன்னுக்கு ஆயிர்பாய்க்கி அந்த சூப்பர் மேரியோ அதெல்லா வருல்ல.
என்னாது
அதுவா சூப்பர் மேரியோ மேரி கேம் தெரியாதாடா?
ம்ஹு
மேரியோவ தெரியாதா?
ம்ஹு
போடா டே போடா நில்லா ஒ நீயில்லா கேம் மார்னே சொல்லாதடா.
ஏடா நீ விளாட்றது பொம்ம கேம்ல்லா எனக்கு தெரியாதாடா?
இது பொம்ம கேம்லா கெடையாதுடா இது இதுதாண்டா ஒரு பழைய கேம் ஓ ஜி கேம்டா இது. எல்லாரு வெளாடிருப்பிங்க இத சின்ன வயசுல.
முன்னாடி இவுங்க நாந்தான்னு
மேரியோ கேம் அத்தா அ இ செங்கல்லா இருக்கு செங்கல்லா இடிச் தலைல இடிச்சி வெடிக்க வெப்பா. ஆ ஆச்சரிய குறி போடு லக்கி பிளாக்ன்னு இருக்கு அத போய் தொட்டொன்னே அவுனக்கு ஒரு மஷ்ரூம் கெடைக்கு. அத தொட்டொன்னே அவ வந்து பெரிய ஆனாய்டுவா பெருசாய்டுவா. அப்டே குச்சி குச்சி
டேய் அ அந் கேம் பத்தான அன்னிக் பேசினிந்தோ.
என்ன எத பத்தி பேசின்ந்த?
இத பத்தான பேசுன அது நா ஒருத்தனா விளாடிக்கிறே அது அது வந்து அது வந்து ஃபோன்ல வந்து வேற பேருல இருக்குண்டா லெ க்ஸ்வல்டுனு இருக்குண்டா ஃபோன்ல.
ஃபோன்ல எல்லா வராதுடா இந்த கேமு.
டேய்
ஃபோன்ல வந்து டூப்ளிகேட் கேம் இருக்கு அதா அந்த மாரியே ரெண்டு மூணு கேம் நெறிய இருக்கு ஆனா இது தா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்த கேம்.
ஓ பொம்ம கிம்ம ஆனா அது அந்த காலத்துல விளையாடிரு
டோருக்கு. ம்.
அந்த கேம்லா யார்ரா பி சி ல ஏத்தி வெளாட்றது.
அதெல்லா ஏத்திக் முடியாது அது நீ ஃபோன்லியே ஏத்திக்லா அந்த கேம அதுல்லா ஃபோன்லியு வரு.
அது ந நல்லாந்தா கூடா பரவால்ல அதுதா ஏ அதுலா சின்ன பசங்க வெளாற கேமு.
அ சின்ன
ஆஹா படு நீ இன்னியு உன்னு விளான்னிக்கிறியா அதுல்லா நீ உன்னு விளான்னிக்கிறியா அதல்லா?
புரிலடா என்னாதுடா சொல்ற ஒழங்கா பேசி தொலடா
நீ இன்னுமா அந்த கே இன்னுமா அந்த கேம் வெளான்னுக்குற?
நா அது விளான்னதில்லியே நீ ஆயிர்பாய்க்கு என்ன வருன் கேட்டல அதுக்கு நா சொன்னே.
ஆயிர்பாய்க்கி என்ன எதாவது சி டி அதோட சி டி தருவாங்களா?
ஆ அதுக்கு ஒ ஒரு பத்து பத்து லட்சங் கேம் இருக்கு.
ஆ.
பத்து லட்சங் கேமு ஆனா நீ நல்லா பாத்தனா நாப்பது கேம்தா இருக்கு அதே திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப வரு
இல்ல டேஷனான் எது
ப்ளே ஸ்டேஷன் அத்தத்துலியேருக்கே.
அது‌‌ என்ன இருக்கு ப்ளே ஸ்டேஷன்னா?
புர்ல.
ப்ளே ஸ்டேஷன் எப்பர்றா இருக்கு?
செட்டாஃப் பாகஸ் மார்ருக்கு ஆனா ‌கொஞ் பெர்சாருக்கு.
ஓஹோ அது எத்துட்டு இத கனெ பண்ணுமா?
ஆமா இப்ப செட்டா பாக்ச நீ எப்டி கனட் பண்ணுவ ஏ ஏ பி கேப்பிள் இருக்கு அதல வெச்சிக்கலாம்ல
டி வி இல்லனா விளாட முடியாதா
விளாட்லமே ஹெச் டி எம் இருக்குல ஹச் டி எம் ஐ க்கு ஒரு கனெக்ட்டர் இருக்கு வீடியோ வீடியோ ரெக்கார்டர்ன்டு ஹெச் டி எம் ஐ டு இ எஸ் பி அத வச்சு நா ஒரு ஹெச் டி எம் எஸ் ஸ்ப்ளிட்டர் வச்சு நீ கட் பண்ணிட்டு அத அதுல நீ ஜாயின் பண்ணி அப்றோ ஒரு யோ டி வி கேபிள் இருக்குல அத வச்சு நீ ஃபோன்ல சொறுவி யு எஸ் பி கேமரான்னு இருக்கு ஆப் ஒன்னு அத வச்சு நீ ஃபோன்ல வெளையாட்லா
ஆனா ஃபோன் லாக்கடிகுமா
லாக்கெல்லா அடிக்காது டி வி ல லாக்கடிச்சி நீ எங்கயாது பாத்துருக்கியா
டி வி ல ஏன்டா லாக்கடிக்குது
ஆ அதேதா ஃபோன்லயு அது வந்து ஃபோன்ல அந்த கேம் வந்து ஓடாது செட்டாப் பாக்ஸ்ல தா ஓடுது அது டிஸ்பிளே தா ஃபோன்ல அவுட்புட் ஆகு அத்னால லாக்குல்லா அடிக்காது
ஓஹோ
நீ ஃபோன்லயே விளாட்லா மொத்தமா விளாடி ஒரு கேமே முடிக்கலா ஆனா ஃபோன் வெளையாட்னா சின்னதா ஒரு மாரியா இருக்கு ஆனா படுத்துட்டு விளையாட்னா நல்லா இருக்கு ஆனா வந்து நின் ன்டு முது வலிக்க வலிக்க ஒரு டேபிள்ல வச்சி அதலா விளையாட்னா வேலைக்கு ஆவாது டி வி னா பிரச்சன இல்ல நம்ம படுத்துனே டி வி பெருசா இருக்கு கண்ணுக்கு ஈஷியா தெரியு ஃபோன்னா கிட்ட வெச்சி பாக்குனு அதனால் தா ஃபோன்ல அவ்ளோவா நல்லாருக்காது
ஓ நீ டி வி ல கனெக்ட் பண்ணிதா ஜி டி விளாடுவியா
ஆமா
ஓ பெருசா தெரியாத
ஆமா ஃபுல்லா லவ்வர்ஸ்
இப்ப ஃப்ரீ ஃபயர் விளையாட் ஃப்ரீ ஃபயர் விளையாட முடியுமா டி வி ல கனெக்ட் பண்ணி
விளையாட்லாமே ஃபோன்ல கனெக்ட் பண்ணி விளையாட்லாமே
ஃபோன்லனா எப்டி அப்போ ஃபோன்ல அப்போ ஃபோன்ல வராதா அப்டியே இது டி வி ல காட்டோ ஸ்கரீன் மட்டுல்லா
ஆமா ஸ்கிரீன் ரெக்கார்டர் ஸ்கிரீன் ஆ ஆ ஃபோன்லயே பாத்துக்கோ அவ்ளோதா இன்னொன்ருக்குடா சாம் சாம்சங் ஃபோன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு சாம்சங் டெஸ்குன்ட்டு அது நீ டி வி ல கனெக்ட் பண்றேன்னு வையி எச் டி எம் எச் வெச்சி ஒரு இ எஸ் பி டூ ஏச் டி எம் இ ன்னு ஒரு கேபிள் இருக்கு அந்த கேபிள் வச்சு நீங்க ஆன் பண்லா சாம்சங் டெஸ்க்னா ஒன் சாம்சங் ஃபோன் வந்து பீ சி யா மாத்தி டி வி ல வந்து அவுட் புட் குடுக்கு ஃபோன் ஆஃப் ஆயிடு ஃபோன்ல வந்து எல்லாமே ரன் ஆவோ ஆனா டீஷ் ல மட்டு டி வி ல இருக்கு ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு ஃபோன்ல எதுவு தெரியாது அத வெச்சி நீ மோஸ்லி கீ போர்டு மட்டு ஆன் பண்ணேனா பி சி ஆயிடு க்கீ ஃபோனே அதுல நீ என்ன வேணா பண்ணிக்லா
ஃபோன்தா ஆஃப் ஆயிட்டே அதுக்கப்றோ எப்டி அத மவுஸா
இப்போ பி சி எப்டி இருக்கு பி சி எப்டி பி சி ல ஏதா டிஸ்பிளே இருக்கா இல்லல்ல ஆனா அவுட் புட்டு மானிட்டர்லா வருல அந்த மாரி கனெக்ட்டு ஃபோனு வந்து பி சி ஆயிடு
அவுட்புட் டிஸ்ப்ளே அவுட்புட்டு வந்து நீ ஹெச் டி எம் ஐ கேபிள் வழியா டி வி ல குடுத்துட்டேனா டி வி க்கு செட் ஆயிடு அத வெச்சு நீங்க வெளாடிக்கலா
ஆமா
ம் சேரி அ வேல இருக்கு நான்‌ அப்றோ ஒரு ரெண்டு நிமிஷோ கழிச்சி ஃபோன் அடிக்குறே